அ ஆ கேக்குதா ப்ரோ
ஆ எனக் கேக்து ப்ரோ உங்ளுக் கேகுதா
ஆ கேக்குது ப்ரோ சொல்லுங் ப்ரோ
ம் இன்னா ப்ரோ பண்றிங்க ஆ இப்ப தா ப்ரோ சாப்ட்ட நீங்க
நானு இப்புதா சாப்ட்டு இதோ படம் பாத்துட்ருந்த செரி கரெக்டடா கால வாட்ஸ்அப் பாத்தா அத்தா கால் பண்ண ப்ரோ சொல்லுங்க
ஓ ஓக்கே இன்னா மூவி பாக்குறிங்க
மூவினா ஆனிமினு மூவிஸ் இல்ல
அனிமியா இன்னா அனிமி ப்ரோ பாக்றிங்க நானு அனிமி பாப்ப
நா அ ஃபுல்லா இத எப்டிசொல்றது படம் பாத்து ரொம்ப நாளாச்சி எப்பமே ஃபுல்லா வந்து அனிமிதா அந்த ஐடி ஒர்க் பண்றனா நைட்ல எதோ ஒன்னு டைம் பாஸ் கண்டிநியூவா பாக்கணுல்ல அதனால அனிமி பாப்பே இப்போ புளூ லாக் இருக்குல்லயா ஃபுட்பால்
ஆமா ஆமா ஃபுட்பால் தெரியு தெரியோ
ஆ அந்த கேம் பாத் அந்த அ அனி ஆமா அது பாத்துட்ருக்கே
ஆ ஆ அதுல எல்லாருமே சூப்பரா வெளான்னுங்க ப்ரோ
ஆம்மா ஐ மீன் அது வந்து கொஞ்சோ மென்டாலிட்டியா ரொம்ப ஆச இத பாக்குணு ரொம்ப இதா போகும் அதனால அங்க பாத்
அப்டின் அது சோலோ லெவளிங் பாத்துட்டிங்ளா
ஆ கா கிட்ட சொல்ல போனா நா அவ்ளோ அடிக்ட்டு எப்டி சொல்றது டாப் அன்ரட்லக்குது எல்லாத்தியு பாத் இத ரெண்டு டைம் பாத்துருப்ப எல்லாதியு அந்த அளவுக் பாத்துக்கோ ஆமா ரெண்டு சீசன் தா
எப்ப ப்ரோ வரும் அது நா வெய்ட் பண்னுகுற ப்ரோ அதுக்கு
நாலா அதுக்காக ஒக்க்காந்துனு வர்றதுக்கு அதுதா அதிக் சொன்னமார் இந்த ஐப்புன்னால எப்போ வரும் எப்போ வரும் ஏனா கடசி சிசன் கடைசி எப்பிசோடு முடிரப்போ ஐய்யோ ஆ ட்விஸ்ட்டு வெச்சுர்வாங்க சோ அதுக்கு என்ன பண்ணுவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அ ஆமா ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா இருக்குறப்போ அந்த மங்கா இருக்கோல்ல படிக்கிற வெப் புக் அது போய் உக்காந்து பாத்து படிச்சிருவ மொத்தியு பாத்து முடிஷ்ட்டே கதயே மொத்தோ
உம் ஆனா கதயா பட்ச்சு முடிக்கர்த விட பாக்கர்து நல்லாருக்கும் ப்ரோ
நல்லா இருக்கும் பட் நம்ம தாட நம்ளோட ஹைப் மண்ட நம்ளோட ப்ரெய்னுக்கு வந்து தீணி போட்ணுல்ல அதுக்காக செரி அதுது நம்ள விடாது அதுக்கு இப்ப நம்ம சோலோ லெவளிங் பாத்துட்டு அந்த ஐப்போட அடுத்த இன்னொரு ஐப்பான ஒரு அனிமில பாத்தா ஒரளவுக்கு அத டிப்ரெஷன் இதாயிடு இப்போ சோழர் லெவல விட மோக்கையா ரொம்ப கேவலமா இந்ச்சு வச்சுக்கோ வேற அடுத்த எபிசோடு அடு அப்போ வந்து நம்மளுக்கு இது பாக்க தோனாது எதுவுமே கண்டுனியூ பண்ண சோ அதுனால சில டைம் வந் நல்லா இருக்க எபிசோடு நல்லா போயிட்டு இருக்கப்போ திடீர்னு சீசன் செக் பண்ட்டாங்க வச்சுக்கோங்க இப்பப் அதானே மாங்கா ஒட்காந்து படிச்சு என்ன நடஞ்ச்சு அடுத்தது அப்டின்னு பாத்துப்பன்
நா வின் ப்ரேக்கர் பாத்துறே ப்ரோ நீங் வின் ப்ரேக்கர் பாத்துக்கீங்ளா
எது
வின் பிரேக்கர்
வின் ப்ரேக்கரா ஆஹா அப்டி ஒன்னு பாத்தில்லையே என என்ன
அது வந்து எப்டி சொல்றதுன்னா ஒரு ஃபைட் சீன் ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு டாப்பர் ஃபுல்லா ஃபைட்ஸ் ஃபைட் சின் தா ப்ரோ அதுல
ஓகே ஓகே வின் ப்ரேக்கர் ஓகே வின் ப்ரேக்கர் ஓகே ஓகே ஓகே ஓகே
பாத்துருகீங்ளா
ஆ பாத்துருக்கே பாத்துருக்கே
அவெ பேரு சாக்குராவா சாக்குரா
ஆமா அது இந்த இந்த டைம்ரு டைமு ஐ ரிங் காணொடெஸ் லைவுனு ஒன்னு இருக்குல்ல அது பாத்துருக்கீங்ளா
ஆ ஐயோ அது பாக்கல ப்ரோ த இம்மார்ட்டல் ஆஃப் அதுக்கட்த்து என்ன வரு தெர்ல த இம்மார்ட்டல் ஆஃப் ஐயோ
ஆ டெய்லி கிங் ஆமா டிமோ டீ டீமன் கிங் இம்மோட்டல் ஆஃப் டீமன் கிங்
அது கூட சூப்பரா இருக்கு அதையு பாத்துட்டே
அதுல அதெல்லா வந்து எப்டி சொல்றது ரொம்ப வந்து நம்ம நமக்கு வந்து எப்டி பா எப்டி இருக்கணுனா எனக் தெருஞ்சு அதுல வந்து ஏ எனக் புடிக்கலனா புல்லப் ஓவர் பவர்டா இருப்பா எந்தெ யாரு வில்லன்க்கு டஃப்பேஇருக்காது எவ வந்து தாலு இவெ விட் பண்ணி வின் பண்ணிருவான்ற நம்ப்ளுக் தெரிஞ்சிரு அப்ப வந்து அந்த பா பாக்கறதுக்கு அ அப்போ வந்து அந்த வாய்ப்பே இருக்காது அதே வந்து இப்ப சொல்லல வந்து ஓரளவ்க்கு வந்து ஆ வில்லனுக்கு ஒரு பவர் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா இவ இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆவா ஒவ்வொரு சீசனுக்குமே வந்து இம்ப்ரூமெண்ட் ஆகுறனால அது நல்லா இருக்கு ஆமா ஆ பட் ஆனா அதுல வந்து ஃபுல்லாவே அவ டீவண்ட் கிங் ஆவ பெரிய அவ இது இம்மோட்டல்னு சோ அதுனால யாரு வில்லன்னாலு ஜெயிச்சுருவான்றது தெரியு அதுனால பெரிய ஐ பி கிளாஸ் அதா அந்த பிஸ்டோரியா பாண்டுன்னு ஒன்னு வந்துச்சு பாத்துருக்கீங்ளா இப்போ
ஐயயோ நா பாக்ல அனிமலெ பாத்ததில்ல ப்ரோ நா எதுனால பா தெலனா நா ஒரு ஆர்வமா பாத்துனுக்க சொல்ல கட்சில இதெல்லா வர்ல இதோட ஒரு வர்ஷோ கழிச்சு ரெண்டு வர்ஷோ கழிச்சு தா வருனோன ஒரு மாரிஆயிச்
இல்ல அது எப்டி சொல்றது இப்பல்லா வந்து நல்ல இர்க்கு சோர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒன் இயர்குள்ள அடு ஒரு ஒரு ஒரு இயற்கு வந்துரு முன்னல்லா எப்புடி தெரியுமா லாஸ்டா நா அந்த டுவெண்ட்டி டுவெண்டி நம்ம ரெண்டாயிரோ அந்த வருஷத்லால வந்த இது இது சீசன் போல்லா சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் ஆகுமா அடுத்த எபிசோட் அடுத்த சீசன் கண்டினியூ ஆக இப்பதா வந்துட்டு ஒவ்வொ ஒவ்வொரு சீசன் முடிஞ்சி அடுத்த சீசன் எப்போ வருதுன்றது நமளுக்கு தெரிஞ்சிடு சோ அதனால நல்லா இருக்கு நம்மளுக்கி ஆ ஆனிமி எப்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப வீக்கா இருக்கணு ரொம்ப அந்த புள்ளி பண்ற அந்த சீன் எல்லா இருக்கு பாத்தியா அப்ப வந்து அந்த எஸ்ட்ராவா அவ மாறுவால்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனு அந்த மாரி இருக்கணு ஆ ஹா ஆ ஆ அ ஆ அந்த மாரி இருந்தாதா நல்லா பாக்கறதுக்கு செய்திப்ப
ம்
அடுத்து என்ன நடக்குது நமக்கு தெரியாது இல்யா அது நல்லா இருக்கு மார்வெல்ஸ் சீசன்ல டேய் நீங்க சொன்ன இந்த இமோடலா என்ன நடக்குன் தெரியு எப்டி இவ ஜெ ஜெயிச்சிருவா அப்டின் தெரிஞ்சனால நமக்கு அந்த ஐப்பே இருக்காது
ம்
இந்த காய்ஜூ காய்ஜூ பாத்துருக்கீங்ளா காய்ஜூ நம்பறீங்
காய்ஜூ பாக்கல ப்ரோ
அது நல்லாருக்கு அது இதா அதுமே ஒரு டைப் ஆப் சோ அனிபெல்லா அது நல்லா இருக்கு அ ஒன் பீஸ் தா இதுப்ப ஒன் பீஸ் ஒன் பீஸ் அது நா ஒன்னு பாத்ததே இல்ல ஏன்னா அதுல எ கண்டினியூவா வர்றனால போகட்டு ஏனா அதெல்லா ப அதனால தா பாக்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசோ ஆயிடு கம்ப்ளீட் பண்ணாலே அதா அதா கிட்டத்தில ஐநூறு எபிசோட் இருக்கு
ப்ரோ நா வந்து எப்டி தெர்மா ப்ரோ பாத்த சூழல் லெவனையு ஒரு நைட் ஃபுல்லா ஒக்கான் பாத்த ப்ரோ பாதில தா தூங்கனே
நானே அப்டிதா பாத்த வச்சிக்க இப்போ நா வந்து ஒரு இது பண் அ உங்களுக்கு
ரொம்ப ஆர்வமா ஆய்ட்ச்சி அது அப்ப ம்
ஆமா அந்து நானு அப்டி தா பாப்பே நைட்ல சில இந்த ஃபஸ் செகண்டு நல்லா வந்து நைட்ல இவ்ளோ வருதா எப்பனா அ ஓ பணன்டு ஒரு மணிக் தா வந்து ஆ ஹா ரிலி ரிலீஸ் பண்ணுவாங்க நா யூஸ் பண்றது வந்து கிர கிரென்ச்சி ரோலன்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றே அதுலதா வந்து எல்லா அனிமையு பாப்பே அதுல எப்பவுமே அந்த லான் ஞ்ச கரெக்டா நம்மளுக்கு என்ற வந்துரும் நாம் நைட் பணண்டு ஒரு மணிக்கு தா வரு லான்ச் ஆகு அப்ப ஒக்காந்து பாப்போ ஆனா அது ஜாப்பனீஸ்ல இருக்கு பட் இருந்தாலு ஆர்வத்துல பாத்துருவே ஏன்னா அந்த ஆர்வத்துல என்ன நடந்ததுன் தெரியனுல்ல ஜப்பனீஸ் ஆச்சு இங்கிலீஷ் ஆச்சின் பாத்துருவோ ஆமா
ஆஹ
நீங்க இது பாத்துருக்கீங்ளா டாக்டர் ஸ்டோன்
ஆஹா பாக்கல ப்ரோ அ அத
அது அது நல்லா இருக்கு அது பாருங்க அது எல்லா நல்லா இருக்கு அது பாத்தா கம்மியா இருக்கு ஏனா ஒவ்வொரு எல்லாத்துக்குமே வந்து நம்ம உக்காந்து ஆக்சன் சீனு பாக்க வேணா இவ வந்து ஒரு எப்டி சொல்றது ஒரு ஏதாவது வந்த் லேன் பண்ற லேன் பண்ற மாரி லவ் சீன்ஸ்ல்லா நா பாக்க மாட்டே லேன் பண்ற மாரி நல்லா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு எப்டி இருக்குன்றத பாத்துட் தா பாப்பே நமக்கெல்லா அப்டி தா ஹைப் இது அந்த ஒரு கார்ணத்துக்காக அநிம கவர்டு மூவிஸெல்லா பாத்தா ஒரு ஒன்றம ஒன்றமண் நேர் ரெண்டு மண்நேரந்தான் படமே அது பாத்தா ரொம்ப எடுத்துக்க எழுத்து கதை எடுப்பாங்க அவுங்களுக்கு அது வந்து தப்புல்ல நம்ளுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்குறதில்ல அவ்ளதா
ம் ம் ஆ இது அனிம்ன்றது சூப்பருப்பா
அனிமீல மட்டுந்தா நம்ம புது புது புது புது கேரக்டர் புது புது ஒரு லைஃப் பீயிங்க்க நம்ம பாக்றோம்ல அ டீமுனு இந்த டெவிலு எல்ஃபு ஆ டுவார்ஃபுன்றதெல்லா நம்ம வந்து இதுலதா ரொம்பா பாக்குறோ அதிகமா
ஆ
மூவி சில நேரோ பாக்க முடியாதுல ஆ ஆமா
ப்ளூலாஜ் எவுளோ ப்ரோ வந்துக்கிது ரெண்டு சீசன்தா வந்திருக்குது
ரெண்டோ மூணோ உண்டு அ ரெண்டு நெனைக்கிறே அதுக்கப்புறோ அத கடசி ஒரு அத ஒரு ஹீரோ பைட் இது வருல கேமு அதுக்கப்மா இன்னு அது அடுத்தடுத் கேம் வரு இதுலே ஆமா
அப்புறோ இது மேட்ச்சு இந்த எப்டி சொல்றது ஒரு மூணு மூணு பேரா பிர்ச்சு ஆட விடுவாங்கள
ஆமா அந்த இது
ஆ மூண் பேரா பிர்ச்சு ஆட உட்டு அதுக்கப்புறோ உன்னோரு ஆமா ஒரு மெய்ன்
கடசி கடசியாதா அ ஐ மீன் ஒரு இந்த ஜாப் ஜாப்பனீஸ் பிளேர் இப்ப பிளேயர் டாப் பிளேயர்ஸோடு விளாடுவாங்க ஆ ரியல் மேட்ச்சு ஆ அதூ அதுக்கப் பறோ ஒன்னு வர்ல அது அடுத்து இன்னு லேட்டாகு நெனைக்கிற ஏனா எதுமே வந்து அனிமேலா ரொம்ப செலவு பண்ணி எடுக்குறாங்க ஏனா அவுளோ கிராஃபிக் அவுளோ கிளியரா இருக்கு ஒவ்வொரு இதுமே அதா நல்லா இருக்கு இது இந்த எமினென்சின் ஷேடோ பாத்துருக்கீங்ளா நீங்க நார்மலா பாத்திருப்பீங்க அது எமினன்ஸ் எமின்ன்ஸ் இன் ஷேடோனு ஒரு அது பயங்கரமா இருக்கு
நா ஒரு நாலஞ்சு தா நாலஞ்சு அனிமிதா நாலஞ்சு அனிமிதா ப்ரோ பாத்திருக்க
நீங்க சொன்னா நா கிட்டதட்ட ஏகப்பட்டது சொல்லுவ நூருக்கு மேல வரு எனுக்கு அப்பறமா ஏகப்பட்டது பாப்பன்ப்பா இது அதேதா ஃபுல்லா ஏனா நைட் ஷிப்ட்ல ஒர்க்கா இருப்ப எனக்கு ஷிப் டல இருக்குமோது நைட்ல வந்து போர் அடிக்கு தூங்க முடியாது இல்லயா அதுனால வேலை பாக்குறப்போ சோ அதுனால எதோ ஒன்னு பாத்துட்டே இருக்கணுனு அனிமிதா ஃபுல் அண் ஃபுல் அது அப்டியே வந்து ரெகுலர் ஹேப்பிட் ஆய்ருச்சு அடிட்டு மாரி நம்ளுக்கு
அ அனிமி லவ்வரா
ஆமா
ம் ம் ம்
அது எப்போ நம்ம வேலைக்கு சேந்து அது வந்து அப்டினா ஒரு ஒரு ரெண்டு மூணு பேரு நம்ம பாக்குறோ இப்ப பஸ்ஸுல போறப்போ எல்லா வந்து இது எதோ யூஸ் பண்றாங்க என்ன பாக்குறாங்கன்னு நா யோச்சு பாத்த அப்பதா வந்து இது எல்லா ஆனிமீ பாக்குறான்ட்றது அப்போ வேலைல இருக்கும்போ மோஸ்ட்லி எல்லாருமே அதா பாப்பாங்க நம்ம ஆபீஸ்ல பசங்க நம்ளோட கொலிஸ் எல்லாருமே டைம் கெடைக்கும்போது இதா பாப் பாங்க ஏனா அது ஒரு நல்லா இருக்குன்னு அப்புடி பாக்க ஆரமி ச்சிதா இப்போ புல்லா அதுலயேஇருக்கோ
நல்லா இருக்கு ப்ரோ ஆன பாக்குறதுக்கு
ஆமா
அதுக்கு எல்லாமே நல்லா இருக்காது ஏதோ ஒண்ணு ரெண்டு நல்லா இருக்கு நல்லா இல்லாதது இருக்கு பட் ஆனா ஓரளவுக்கு கதா டைம் பாஸ் ஆகு நம்மளுக்கு பாத்தா
ஆமா டைம் பாஸ் ஆகு கொஞ்சோ எப்டி சொல்றது எமோஷ்னல் சீனு வரு கொஞ்சோ கொஞ்சோ
அ அதெல்லா நறைய இருக்கு இல்ல பாக்கறப்போ சரி திருப்பி கால் பண்றீங்களா அ பண்ணுங்க